ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது எப்பிடி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு எதோ இருக்குறே
என்னாச்சு எதாது பிரச்சனையா
ஹலோ
ஆ கேக்குதா
கேக்குதா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஹலோ ஆமா எனக்கு கேக்குது
ம் என்னாச்சி சோகமா பேஸ்ற எதாவுது பிரச்சனையா
ஆமா இல்ல இந்த வர்ஷோ வெளச்சல் கொஞ்சோ கம்மியாதா இருக்கு இந்த வருஷோ நெனச்ச லாபத்த எடுக்க முடியுமானு எனக்கு தெரியல
அச்சச்சோ ஏ என்னாச்சி
ம் இந்த வானிலை மாறுதுதனால விதவிதமான பூச்சிகள் வந்து பயிர தாக் குது அது என்ன பூச்சினு கண்டுபுடிச்சி அதுக்கான மருந்து வெக்கிறதுகுள்ளயே பயிரெல்லா வீணா போயிருது பாதிக்கு மேல பயிரு அடங்கி போயிட்ச்சி
அப்டியா ஆமா இதுக்கெல்லா வந்துட்டு பருவநிலை மாற்றம் தா நம்ம இப்போ ஆனா வந்துட்டு இப்ப கோடை காலம் மழ அவ்ளவா பெய்றது இல்ல அது இல்லாம கோடை காலம் ரொம்ப நாளைக்கு இருக்கு புவி வந்து ரொம்ப வெப்பமாகுது இதனால பயிர்களுக் கு உண்மைலே நோய் தாக்குதல் அதிகமாக தா இருக்கு இதுல இந்த பூச்சிகள் வேற
பூச்சிகள் ஒரு பக்கோ இருந்தாலு நம்ம எதிர்பாக்கறப்ப மழ பெய்ய மாட்டேன்து அதுவு ஒரு பக்கோ வேதனையா இருக்குது
ஆமா இப்ப யாருமே விவசாயத்த கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மரங்கள வேற அழிக்கிறாங்க அப்ற எப்டி மழ பெய்யு
அதுவு செரிதா மழ பெய்ந்தா ஒ ஒரேடியா பெய்யுது அதனால பயிர் எல்லா வெள்ளத்துல மூழ்குது இல்லவனா மொத்தமா பெய்யாம பயிரல்லா வாடி போகுது விவசாயிகளோட நெலைமைதா ரொம்பவே கஷ்டமா இருக்கு பேற பேசாம விவசாயத்த விட்டுட்டு வேற எதாத் தொழிலுக்கு போய்டலாமான் கூட ஒரு சில நேரோ மனசுக்கு தோணுச்சு
ஆமா இது நெறைய விவசாயிகள் சொல்லி நா கேட்டுட்டே அ என்னென்னா விவசாயிகளோட ப்ரச்சனைய இந்த மக்கள் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதுதா ரொம்போ வருத்தமா இருக்கு
உங்களோட குரல் மிகவும் மெல்லியதாக கேக்குது
இப்ப சரியா கேக்குதா
ஆ இப்ப நல்லா கேக்குது
ம் என்னன்னா விவசாயியோட கஷ்டத்த யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதுதா ரொம்ப வேதனையா இருக்கு
நா சாப்பாடு இப்ப சாப்பாடு சாப்புடும்போது மட்டு சாப்பாடு வேணும் தோன கூடாது கோ அந்த சாப்பாட செய்யறவங்களுக்கு ஒரு மரியாத அத விளைவிக்கிறவங்களுக்கு ஒரு மரியாத கெடைக்குதானா அது கேள்விக்குரியதாதா இருக்கு
ஆமா சரியா சொன்னீங்க விவசாயிகள வந்து இப்ப யாருமே கவனிக்கறது கெடையாது அதுவு இல்லாம விவசாயிகள் கிட்ட மொத்த விலைக்கு வாங்கிட்டு போயி அத அநியாய விலைக்கு விக்கிறாங்க அவ அதுக் விவசாயி விளைவிக்கிறதுக்கான வருமானோ அவனுக்கு கெடைக்குதா அதுக்கான ஊதியு கெடைக்குதான்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதா
ஆமா வ ய் என்னதா இருந்தாலுமே விவசாயிகளுக்கு ஒரு விலை நிர்ணயம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கனா அந்த விலை நிர்ணயத்தால விவசாயோ நல்லா பலன் அடையுமா அதுவு இல்ல விளைச்சலு கம்மியா வரதுனால என்ன பண்றதுன்னே தெரியல
ஆமா சரியா சொன்னீங்க இப்ப என்னென்னா இப்ப விவசாயிகள வந்துட்டு இந்த மாதிர்ல்லா பண்ணாங்கன்னா எல்லாரு விவசாயத்த விட்டு போய்ட்டாங்கன்னா நாளைக்கு மக்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க
அந்த மாரி ஒரு சூழ்நில வந்தாதா மக்களுக்கு வந்து அந்த அரும புரியு அவுங்க சாப்பாடுக்கு வழி இல்லாம நிக்கும் போத்தா ஒவ்வொருத்தரு விவசாயம் பண்ணணுனு எறங்குவோ அப்பதா விவசாயியோட அருமையே அவங்களுக்கு புரியு இப்ப அவுங்க கேட்டவுடனே அவுங்க கைல சாப்பாடு வந்து நிக்கிறதுனால அந்த அரும அவுங்களுக்கு புரியமாட்டேன்து
ஆமா சரியா சொன்ன இப்போ இதுக்கு முன்னாடி நா ஒரு விவசாய நண்பன் கிட்ட பேசுனே அவர் இன்னா சொன்னாருனா இந்த அது என்ன சொல்வாங்க கேழ்வரகு ஆ திணை சாமம இதெல்லா இன்னு ஒரு பத்து வருஷத்துல நம்ம அருங்கா ட்சியத்துலதா பாக்கணும் போல அவ்வளோ பற்றாக்குறை வந்துருச்சுன்னு சொன்னாங்க அத கேக்குறப்போ ரொம்ப வேதனையா இருந்துச்சு
இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறமா நீங்க சொல்றீங்க இப்பவே நம்ம கொழந்தைகளுக் கே அது என்னன் தெரியாதே இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாமே ஆ விரைவு உணவு இதெல்லா கேடுத்து பழக்கி அவுங்களுக்கு இந்த மாதிரி சத் த்தான உணவுகள் னா என்னன்னே தெரிய மாட்டேன்து அவங்க கிட்ட போய் கேள்வரகுனா என்னன் கேளுங்க தெரியாதுன் தா சொல்லுவாங்க
ஆமா ரொம்பவே செரியா சொன்னீங்க என்னன்னா இப்ப வந்து எல்லா துரித உணவுகள சாப்புட்டு ஒடம்ப வேற கெட்த்துக்கிறாங்க இதுனால பூச்சிகளுக்கு எப்டி நோய் வருதோ அது மா நம்ம செடிகளுக்கு எப்டி பூச்சிகளால் நோய் வருதோ அதம் மாரி மனுன்ஷங்களுக்கு நெறைய நோய்கள் வர ஆரம்மிச்சிருச்சு
அதுவு செரிதா இப்போ அ தத்துவத்தை ல் பயிர பூச்சி தாக்குறப்போ இயற்கை முறையில அந்த பூச்சிய வெரட்டுறதுக்காக முயற்சி செஞ்னோ மட்றவ்ங்க வெரல் விட்ரு என்ற அளவுக்கு தா இருக்காங்க ஆனா செயற்கை முறையில மருந்த அடிச்சு அந்த பூச்சிய சாவடிக்கிறவ்ங்கதா நெறைய பேர் இருக்காங்க அந்த மருந்துனால நம்ம சாப்புட்ற சாப்பாடுமே நம்ம கைக்கு வெஷமாதா வருது
ரொம்ப சரியா சொன்னீங்க என்னன்னா இந்த மாதிரி செயற்கை உரம் செயற்கை மருந்துகள பயன்படுத்தி செயற்கை பூச்சிக்கொல்லிகளப் பயன்படுத் த்தி எல்லா அ நம்ம பூச்சிகள கொல்றதுனால அந்த உணவு வெஷமா மாறுது அப்போ அது அதுனாலயும் மனிதர்களோட இறப்பு எண்ணிக்க அதிகமாகுது மனிதர்களுக்கு பல நோய்கள் ஏற்படுது
அதுவும் சரிதா இந்த நோய்களாலதா மனிதன் வ அதே மாதிரி தா முக்கால் வாசி ரொம்பவே கஷ்டப்பட்றா சின்ன வயதுலயே அவனுக்கு அ நீரிழிவு நோய் இந்த மாதிரி தேவையில்லாத நோய்கள் வருது அவ இயற் யான முறையில சாப்பிட ஆரம்பிச்சானா அவனோட உடலு நல்ல விதமா இருக் கு அவனோட ஆயுிலு கூடு ஆனா இப்ப இருக்கிற யா யாருக்குமே அது வந்து தெரிய மாட்டேன்து இந்த அவசர உலகத்துல அவசர அவசரமா எல்லாத்தையு பண்ணணுங்கிறதுனால அவ்ங்களுக்கு கண்லப்பட்றது எல்லாமே துரித உணவுங்கள் மட்டுந்தா சமச்சு சாப்புடுவோன்ற எண்ணமே சிலருக்கு வரவே மாட்டேன்து
ஆமா எல்லாரு ருசியா சாப்பிடணுனு நெனைக்கிறாங்களே தவிர யாருமே ஆரோக்கியமான உணவு சாப்பிடணுன் நெனைக்கிறதே கெடையாது
அதுவு சரிதா என்ன பண்றது நம்ம மட்டுமே பேசி இது எதுவுமா ஆக போறதில்ல எல்லாருமே இதுல ஒரு முயற்சி பண்ணிதா ஆகணு யா எல்லாருமே வீட்டுக்கு ஒரு மனம் வீட்டுக்கு ஒரு செடி வளத்தா கூட அ ஆ கொஞ்ச மழ பெய்றதுக்காச்சு அவ்ங்க உதவி பண்ற மாதிரி இருக்கு
ஆமா சரியா சொன்ன என்னன்னா வீட்டுக்கு ஒரு மல மர வளர்க்கணு
உங்கள் உங்களோட குரல் ரொம்பவே மெலி மெலிதா கேக்குது
இப்ப பரவால்லையா
ஆ இப்ப கேக்குது
ம் என்னன்னா எல்லாருமே வீட்டுக்கொரு மரோ வளக்கணு அப்டி வீட்டுக்கொரு மழ வளத்தா மட்டுந்தா மழ வரு மழ வந்து எவ்ளோ முக்கியன்னா விவசாயிகளுக்கு மழை தா ஒரு போ ஒரு பங்கு விவசாய பண்றதுக்கு மழயு ஒரு பங்கு காரணமா இருக்கு அது இல்லனா ரொம்பவே கஷ்டோ
சரி நா
ஆமா
எல்லாருக்கு இதுக்கான விழிப்புணர்வு வந்தா மட்டுந்தா இந்த பிரச்சனைலிர்ந்து வெளிய வர முடியு நானு எனக்கு தெரிஞ்ச நபர்கள் கிட்ட எல்லா கேட்டுட்டுதா இருக்கே இந்த பூச்சிகள எப்டி விரட்றது பயிர எப்டி ஆரோக்கியமா வளர்க்றதுன்னு அவுங்ககிட்டர்ந்து எதாவ்து ஒ ஒரு யோசன வந்தா கூட நா எதாச்சு தெளிவுப்படுத்தி அடுத்த முற பயிரிடும் போதாச்சு நல்ல வருமானத்த ஈட்ட பாக்கணு
ஆமா நீ சரியா சொன்ன இப்ப என்னனா நீ வந்து இத பத்
உங்கள் குரல் மொத்தமாக கேக்கவில்லை
ஆ இப்ப கேக்குதா நீங்க இத பத்தி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க
நீங்கள் காதில் தொலைபேசிய வைத்து பேசுங்க
நா காதில் வச்சிதா பேசிட்ருக்கே இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது
ஆ என்னனா நீங்க இந்த பூச்சிகள எப்பிடி வெரட்றதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க
இல்ல நீங்க பேஸ்றது கேக்கல
இப்ப கேக்குதா
ரொம்ப மெல்லிதாக கேக்குது
ஒரு நிமிடம் இப்ப கேக்குதா நா பேஸ்றது
ஆ இப்ப கேக்குது
ஆ இந்த பூச்சிகள வெரட்றதுக்காக நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்னு சொன்ன
ஆ ஆமா ஆராய்ச்சிகளும் நடந்துகிட்டுதா இருக்கு அதுக்கு நம்மளுமே உதவி பண்ணிக்கிட்டுதா இருக்கோ ஆனா இந்த பூச்சி ஒவ்வொரு முறையு ஒவ்வொரு விதமான பூச்சி வந்து தாக்கறத் தா நம்மளோட பெரிய ப்ர ச்சனயாவே இருக்குது பருவநிலை மாற்றங்கள எப்பிடி எதிர்கொள்றதுனே தெரியல
ஆ அதுவு சரி தா நீ வந்து முன் அனுபவோ இருக்கறவங்க கிட்டலா கேட்டு பாருங்க
அவங்க கிட்டதா கேட்டுக்கிட்ருக்கே தந்தை வழி உறவுகள் தாய் வ ழி உறவுகள் எல்லார்கிட்டய்மே நா கேக்கறே அவங்களு அவங்களுக் முடிஞ்ச அது மாதிரி எனக்கு அறிவுரைகள் சொ சொல்லிட்டிட்டு தா இருக்காங்க ஒவ்வொரு முறையு அவங்ககிட்ட கேட்டு பண்ணும் போது ஒவ்வொரு விதமான பிரச்சனை வருது மழை, பூச்சி, பருவநிலை எல்லா வித த்துலயு ஒவ்வொரு விதமான பிரச்சனை வருது இந்த தொழில மேற்கொண்டு பண்ண முடியுமானு எனக்கு தெர்ல
நீ இயற்கை சார்ந்த உரங்கள் பயன்படுத்தி பாரு இத பத்தி நா ஒரு ஆ ஆராய்ச்சில படிச்சே இரு நா அது என்னன்னு பாத்துட்டு உனக்கு கூப்புட்றே சரியா
ஆ சரி எனக்கு நீங்க எப்டின் பாத்துட்டு கூப்புடுங்க நானு நீங்க சொல்றத கேட்டுட்டு பண்ண முடியுதான் பாக்கறே
ஆ சரி நா இப்போ கூப்பட்றே இப்போ வக்கிறே
ஆ ம் சேரி வக்கிறே
சேரி